ஹலோ ஆ சிஸ்டர் கேக்குதுங்களா
ம் சிஸ்ர் நா பேசுற உங்களுக் கேக்தா
ஆ நல்லா கேக்குது சிஸ்டர் சாப்ட்டீங்ளா
ஆ இப்பதா சிஸ்டர் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டே சிஸ்டர் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
ஆஹ்ஹா அது பண்ல சும்ம தா உட்காந்துட்டு இருக்கே வெளில இப்ப வேற வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல நல்ல கசு கசுனு வருது சொல்ட்டு மரலா இங்க இருக்கட்டு இங்க உக்கந்ட்ட
இங்க கொஞ்சோ மோடியா இருக் க்கு அப்டி சூரியம்மா சூரியன் வந்து வந்து போய்ட்டே இருக் கொஞ்சோ கிளவுட்ஸ் கொஞ்சோ இதாய் இதாய் போயிட்டே இருக்குது
ம் வெயிலு கொளுத்தி எடுக்குது ம்போ ஆமா ஃபேன விட்டு கொஞ்சோ நௌந்தாலு கொட்ட ஆரம்பச்சிருது
அப்படியா காலைல மார்னிங்கு இர்லி மார்னிங் கொஞ்சோ லைட்டா தூருச்சு
ஆ
இப்போ கொஞ்சோ வெயில் வந்துட்டு வந்துட்டு லைட்டா எட்டி பார்த்தட்டு எட்டிப்ப போது
நாளாது ப்ப ஒரு வாரமாவே செம்ம வெயில் ப்ளே இப்பேச்சு பரவால்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷடனு இல்ல கேரண்டே இல்ல ஃபேனு இல்ல ‌ச்சி வேற்கையா இருந்துச்சு
அடிக்கடி கட்டாயிடுதா கரண்ட வேற சும்மாவே வீட்டுக்குள்ள உட்கார முல வெயிலுக்கு கூட கொஞ்சம் இதா இருக்கு
ஆமா நா சோசியல் மீடியால அப்பப்போ போடுறாங்க கெரண்டு கெரண்டு நிக்குது விட்டு ஆனா உண்மையாவே இங்க நிக்குது வருது நிக்குது வருது அதுவு ரொம்ப கஷ்டமா இருக்கு முன்னாடில்லா கெரன் ட் ஒன்ஹவர் நின்னு அதிகபட்சோ ஒன்னவர் நின்னு வந்துரு இப்ப வந்து டெய்லி ஷட்டௌனா இருக்க மாறியே எனக் த தோணுது இல்லியே ‌இன்னைக் ஷடௌன்லா இல்லியே வருது வி நிக்கு வருது நிக்குது இப்டியே வந்துட்டு இருக்கு
ஒரு அஞ்சு நிமிஷோ கட் ஆனாலும் திரும்ப மொதல்லருந் வருது
ம் ஆமாமா சிஸ்டர் அப்புறோ ஏன்னா ஃபங்க்ஷன்க்கு ஏனாரிதி இருக்கப் அப்புறோ என்ன தீபாவளி பஃபங்க்ஷன் தா வரப்போது
தீபாவளி பங்க்ஷன் தா ஆமா நீங்க தீபாவளிக்கு எப் அப்போ எப்பமே ஒரு ட்வெண்ட்டி டேஸ் இல்ல ஒன் மந்த் முன்னே ட்ரெஸ் எடுத்துருவீங்களா இல்ல எப்டி சிஸ்டர்
நானு அவப்டிதா நினைக்கே எடுக்கணும்னு நினைப்பே சிஸ்டர் ஆனா அப்டி நடக்காது கரெக்டா அந்த தீபாவளி நாளைக்கு வருதுனா அந்தடென்டேஸ்குள்ள அது எப்பயாச்சு அந்த டென் டேஸ் குள்ள எடுத்ருவே இல்லனா கரெக்டா ஒரு தீபாவளி நாளன்னைக்கி இல்லன்னொரு ரெண்ட் மூணு நாள்கப்றோ வருது நா அந்த டைம்ல தா போயெடுப்போ அந்த டைம்ல போய் பார்த்தா எல்லாருக்குமே தெரியு கலெக்ஷன்ல்லா எடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா தீபாவளிக் ஒரு மாசத்துக் முன்னாடியே வந்து ஆஃபரு டிஸ்கௌன்ட்லா போடாரம்ச்சுட்ருவாங்க அந்த டைம்லயே பார்த்தன்னா எல்லாரு போ எடுத்துடுவாங்க நா போற டைம் பாத்தன்னா நம்ம நம்ம எக்ஸ் எஸ்பெக்ட் பண்ற கலர் கெடைக்காது ஏன்னா அது வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு இல்ல நம் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த மாடெல்லா கெடைக்கு காது மோஸ்ட்லி வந்து நம்ம சூஸ் பண்ண கூட அந்த நம்ம எக்ஸ்போ்ட் பண்ற கலர்ல அது கெடைக்காது
கண்டிப்பா இல்ல நம்ம எடுத்துக்கிட்டுருப்போ எடுத்து இத எடுத் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சிகிட்டு இப்டி வச்சுட்டு கொஞ்சோ அப்டிபோயிட்டு வந்து பாக்கலாம்னு பாக்கு போது அடுத்த அத எடுத்திருப்பாங்க யாராவது அந்த மாரி நெறைய இருக் க்குது ஹலோ
ஆமா ஆமா சிஸ்டர் அது லதனா எங்க ஊர்லா பாத்தீங்கன்னா காலைல சின்ன பசங்கலா ன்னா பண்ணுவாங்க காலே நா எனக்கு என்னனா நம்மளுக்குல்லா வந்து வெறு வேலையாவே தீபாவளி ஆரம்பிச்சாலே வேல வேல வேல வேல அப்டிதா போயிட்இருக்கு ஆனா அந்த சின்ன பசங்கங்கள்லா அப்டி கெடையாது கால்ல எழுந்த உடனே குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்லா போட்டு விட்டுருவோமா அவுங்கட்ட பட்டாசு வெடிக்கிறதுதா நம்ம மாங்கு மாங்கு விளையாடிட்டுருப்போ வெளியில பாத் தா ஜாலியா பட்டாசு வெடிச்சிக்குனு ஜாலியா ஸ்வீட் சாப்ட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சின்ன வயசுல நானு அப்டிதா இருந்தே ஆனா இப்பதா அப்டி இருக்கு இருக்க முடில
என்ன இருந்தாலு என்ன இருந்தாலு கொழந்த இது அந்த யார் அ அந்த ஏஜ் தா சிஸ்டர் அதுக்கு பெறகு வளர்ந்துட்டோம்னா நம்ம அந்த இத பார்க்க முடியாது கொழந்தைங்கள பாத்தா ஏக் க்கமா தா இருக்கு கொழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்டிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தா எல்லா ம் கொஞ்சனு இல்ல எல்லாதுலயுமே அப்படிதா இருக்குது ஆ நாங்க வந்து தீபாளிக்கு எங்க ஏரியாலல்லா இங்க டிரெஸ்ஸு சுத்தி இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து எடுக்க வருவாங் களா அதல்லா ரொம்பொ க்ரௌடு இரு க்கு சோ ஒரு ஒன் மன் த்துக்கு முன்னாடியே இல்லன்னா ஒரு டொன்ட்டி ஃபைவ் டேஸ் க்கு முன்னாடியே பிளான் பண்ணி ட்ரெஸ் எடுத்துருணு அதுக்கு பெறகல்லா கூ ட்டு அந்த ஒன் மன்த்துக்கு முன்னாடியே பயங்கர கூட்டமா இருக்கு உள்ள போனா வெளில வரவே முடியாது நடக்கவே வேண்டா தள்ளி ட்டே போயிருவாங்க அந்த அளவுக்கு கூட்டோ இரு
ஆமா அது இல்லாம எடுத்துட்டாலு நம்ம பே பண்ற எடோ வரு பாத்தீங்களா அங்க லைன்ல
ஐயோ ஐயயோ அங்க அதுக்கு மேல கூட்டமா இருக்கு இது எல நின் நின்னு நின்னு பொறுமையா நம்ம பில் போட்டு வரதுக்குள்ள நம்ம நம்ம கூட வந்த எல்லாரு வெளிய வெயிட் பண்ணி அவங்களுக்கு டயேடு ஆயிரு நமக்கு டயேடு ஆயிரு
ஆமா அது மட்டு இல்லாம அந்த டைம்ல ஸ்வீட் கட எல்லா நல்லா ஃபிரெஷ்ஷா இருக்கு ஸ்வீட்ஸு இந்த குலோப்ஜாம் பாக்கெட்ல அந்த ஷாப்பிங் மால்லா போனீங்கனு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்வீட்ஸ் ஐட்டம் நெறையா அந்த சோன்பப்டிலிலல்லா ஆஃபர் போட்டு வி ட்ருப்பாங்க கம்மி ரேட்ல ஸ்வீட் ஐட்டம்ஸு எல்லா அந்த டைம்ல பாக்கவே நமக்கு வந்து கொஞ்ச குளிர்ச்சியா இருக்கு அந்த மாரி நெறைய பட்டாஸ்க சுத்தி வந்து இப்பெல்லா நெறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஆன பட்டாஸ் எல்லா வந்துருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சாக்லேட் மாரி இருக்கு ஆனா அது உள்ள பாத்தன்னா பட்டாஸ் இருக்கு அது அம் இத மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா நெறைய வந்திருக்கு டிரெஸ்ஸுமே வந்து இப்ப வந்து நெறைய கலெக்ஷன் வந்துரு
பேன்ட் சர்ட்டு இந்த மாரி ஒரு
அப்றோ உங்களு க்கு எப்டிங் சிஸ்டர் உங்களுக்கு ஸ்வீட்ஸ்லா புடிக்குமா ஹலோ கேக்குதா சிஸ்டர் ஹலோ ஹலோ சிஸ்டர் நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஹலோ
சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா?
ஆ இப்ப கேக்குது சிஸ்டர் எனக்கு வந்து தீவாளி அப்ப வந்து எனக்கு எது புடிச்சுதுனா குலோப்ஜாம் புடிக்கு அந் குலோ வந்தன்னே குலோப்ஜாம் பாக்கெட்டு வாங்கினு வந்துருவோ அது ஆஃபர்ல ரெண்டா குடுப்பாங்களா சூப்ரா இருக்கு குலோப்ஜாமுன் அப்ற பாத்திங்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ்லயு இந்த ஒரு பாக்ஸ்ல மிங்கிள் பண்ணி எல்லா ஸ்வீட்ஸ் ஐட்டமு கலந்து இருக்குல்ல அந்த பாக்ஸ்தா அத வாங்கினு வந்து அது சூப்பரா சாப்புடுவோ உங்களுக்கு
எங்க வீட்லயுந்தா தீபாவளின்னு வந்துட்டாலே நீங்க சொன்ன மாரி குலோப்ஜாமுன்தா ஃபஸ்ட்டு இருக்கு லிஸ்ட்டுல மொதல்ல இருக்குறது குலோப்ஜாமூன்தா அப்புறோ ரசகுல்லா குலோப்ஜாமு வந்து எ பசங்களுக்கு வந்து
உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது சிஸ்டர் கொஞ்ச ஃபாஸ்டா பேசுறிங்களா
அப்புற வேற மத்தது வந்து ரொம்ப இது பண்ண வேண்டான்னு சொல்ட்டு கொஞ்சோ ம் ஸ்வீட்ஸு கொஞ்சோ காரமு வெளில வாங்கிருவோ ஆர்ட்ரு பண்ணி வெளில வாங்கிருவோ
ம்
எங்க பாட்டி இருக்கும்போது அவங்க அந்த ஒவ்வொரு தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரவா லட்டு சொல்லுவாங்கல்ல அது பிடிக்குவாங்க அந்த மாரி அவங்க அத வந்து பண்ணி குடுப்பாங்க பால் வச்சு ரவைய நல்லா வறு த்துட்டு ஹலோ கேக்குதா சிஸ்டர்
ஸ்லோவா கேக்குது ஆனா உங்க வாய்ஸு கேக்குது
ஆ ரொம்ப ஸ்லோவா கேக்குதா
ஆமா இ இப்ப பரவால்ல ஆ இப்ப ஓகே
ரவைய நல்லா வறுத்துட்டு பாலு சீனி போட்டு இது பண்ணி நெய்யில நெய்யில முந்திரி இதையல்லா போட்டு நல்லா வறுத்து தேங்கா கல்லா தட்டி போட்டு நல்லா ஒரு ரவா லட்டு பிடிச்சு குடு ப்பாங்க அது நல்லா இருக்கு இப்பல்லா அது எ பெரியவங்க வீட்ல இருக்கும் போது எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க இப்ப நம்ம மேக்சிமம் ரொம்ப செய்யறது இல்ல இல்ல ஒன்னு ரெண்டுதான வீட் ல செய்யறோ மத்தபடி கடைலதான வாங்கிட்றோ அப்ப
ம் எங்க வீட்ல எங்க வீட்ல என்னனா இப்ப எங்க அக்காக்கெல்லா கல்யாணோ ஆயிட்ச்சு அவுங்கல்லா என்னா பண்ணுவாங்க இந்த தீ பாவளி பொ தீபாவளி க்கு மோஸ்ட்லி வந்து பலகாரோ எல்லா வந்து ஸ்பெஷலா ஆ முறுக்கு ஆ அந்த சோமாசோ அப்பறோ நீங்க சொன்ன அந்த ரவா லட் டு அப்றோ அந்த குலோப்ஜாமு அப்பறோ வந்து எங்க பெரிம்மா ஒன்னு செய்வாங்க தேங்கா பாறோன்னு ஒன்னு செய்வாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி அது நல்லா இருக்கு அது தேங்கா வச்சு டிஃப்ரெண்டா இருக்கு தேங்கா பாறன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஸ்வீட் பேர அது எப்டி ப்ராசஸ் தெர்ல ஆனா அது வந்து ரொம்ப புடிக்கு எனக்கு இந்த மாரி வந்து இதெல்லா செஞ்சு ஆ
பின்னு
இது தேங்கா பர்ஃபி கெடையாது அது இல்ல சிஸ்டர் ஆனா இது வந்து தேங்கா பாறன்னு ஒரு ஒயிட்டா இருக்கு ஆனா டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு நா அத எங்கயு சாப்ட்டது இல்ல ஆனா அவுங்க அப்டி சொல்லுவாங்க அது எங்கம்மா கூட செய்ய மாட்டாங்க ஆனா எங்க பெரிம்மா செய்வாங்க
ஆனா இப்போ நீங்க சொன்ன மாரி இ நீங்க சொன்ன மாரி இப்ப ஸ்வீட்ஸு இனியும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்வீட்ஸ் எல்லா இருக்குது நேம்ல ரொம்ப கேள்விப்படாத டிஃப்ரெண்டான நேம்ல ஸ்வீட்ஸ் நெறைய இருக்கு நல்ல வெரைட்டியான ஸ்வீட்ஸு இப்ப நெறைய வந்திருக்கு ஆனா ஸ்வீட் அப்டினாலே நா க்கு எச்சி ஊறதா செய்து தோழி
ம் ம் நானு வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றே அப்ப வந்து கம்பெனில எல்லா குட் ஆமா ஆமா ஆமா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஆ கேக்குது சிஸ்டர் நா சொல்லவா ஆ கேக்குது கேக்குது ஆ எங்க வீட்ல வந்து நானு ஒர்க் பண்றே எங்க அம்மாவு ஒர்க் பண்றாங்க நீ எங்க அம்மா கம்ப் நா வந்து ஒரு ஆ ஒரு கம்பனில ஒர்க் பண்றே எங்களு க்கு வந்து தீபாளி அப்ப வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ்லா குடுப்பாங்க ஒன் கே ஜி அந்த மாரி குடுப்பாங்க எங்க அம்மாக்கு குடுப்பாங்க எனக்கு குடுக்கற ப்ப பாத்தீங்கன்னா அது ஒன் கே ஜி ல வந்து இப்ப மின் ஃபுல் ஒரு ஒரு ஸ்வீட்டு டிஃப்ரெண் டிஃப்ரெண்டா இருக்கு அல்வா அல்வாலயே வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் அல்வா அப்ற லட்டு லட்டுலயே வந்து டூ டைப்ஸ் அந்த மாரி வந்து நெறைய மிங்கிள் ஆயிருக்குல்ல அதுல வந்துதா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த ஸ்வீட்டு தீபாளி வந்தாலே அந்த ஸ்வீட்டு எப்ப தருவாங்கன்னுதா இருக்கு நா மோஸ்ட்லி வந்து இதுக்காகல்லா வெளிலல்லா வாங்கி சாப்ட மாட்டே ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாரிலா ஃபங்ஷன் எதுனா வந்தா சாப்ட்டு வரு வ அதுக்காகலா போய் வாங்க மாட்டே ஆனா அந்த தீபாவளி டைம்ல வந்து ஆ எனக்கு வந்து அகர்வால் அகர்வால் ஸ்வீட் ப்ராண்ட் இருக்குல்ல அதுதா ரொம்ப புடிக்கு எனக்கு அது ரொம்ப புடிக்கு அந்த ஸ்வீட்ல வந்து நெறயா அந்த டி டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டு வகையான ஸ்வீட்ஸ்லா இருக்குமா அது அத நா விரும்பி சாப்டுவே எங்க அம்மாவுக்குமே அப்பிடிதா குடுப்பாங்க. ஒண்ணு நாங்க என்ன பண்ணுவோ எங்க அக்காக்கு வீட்டுக் குடுத்துருவோ எப்பயுமே இந்த இந்த பலகார ஐட் டம்ஸு இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸு இதெல்லா எடுத்துனு போய் குடுத்துருவாங்க தீபாளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்ல தீபாவளி முடு தீபாவளி முன்னாடி குடுத்துருவாங்கப் போய்ட்டு அது இல்லாம வந்து தீபாவளிக் க்கு முன்னாடியே வந்து அந்தே நா நான் குளோப்ஜாம் செஞ்சு அது சாப்டுவோ அப்புறமேட்டு தீபாவளி ரொம்போம் முக்கியமானது வந்து சொயா உருண்ட அது வந்து ரொம்போ புடிக்கு காலிலயே மூணு மணிக்குல்லா எங்க வீட்ல எழுப்பு உட்டு அது வட அது இது செய்வாங்க அதுல ரொம்ப புடுச்சது சொயா உருண்ட ரொம்போ புடிக்கு அந்தவு தீபாவளினாலே எனக்கு சொயா உருண்ட அப்டின்
அது கேள்வி படதா பேருலருந்தா இருக்கு அதென்ன சிஸ்டர் நான் கேள்விப்பட்டதுல அது என்னது
சொயா உருண்டை சோயா உருண்டை சொல்லுவாங்கல்ல
கடல மிட்டாய் சொல்
கடல முட்டாய் இல்ல நீங்க செஞ்சது இல்லையா இல்ல இல்ல அதெல்லா இல்ல அதெல்லா இல்ல சிஸ்டர் என்னன்னா வந்து து சேரிங்க சிஸ்டர் டேம் வேல வந்துருச்சு நா உங்கள்ட அப்
ஓகே ஓகே ஆ ஓகே ஓகேங்க ம் ம் லதாஸ்ஸ்ரீ